ஹலோ
ஹலோ மேடம் கேக்குதா
ஆ சார் கேக்குது சார் சொல்லுங்க சார்
அ ஓகே மேடம் அதாவது பாத்தீங்கன்னா நமக்கு கொடுத்துப்பட்ட நேரம் வந்து பத்து நிமிடங்கள்
ஓகே சார்
நீங்க ஒரு ரெண்டு நிமிஷம் பேசுங்க நான் ஒரு ரெண்டு நிமிஷம் பேசறேன் நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு வந்து பாத்தீங்கன்னா குடும்பம் அன்றாட வாழ்க்கை சமையல் ஆஆ பயணம் மாரி கொடுத்துருக்காங்க இன்னைக்கு நாம எடுத்துக் கொள்ர டாபிக் வந்து பாத்தீங்கன்னா சமையல் செரிங்களா
அ செரிங்க சார் அ பேசலாண்டு
ஓகே நான் பேசுறது தெளிவா கேக்குதுங்களா மேடம்
நீங்க பேசுறது தெளிவா கேக்குது சார் நா பேசுறது கேக்கு
ஓகே மேடம் நீங்க பேசுறது எனக்கு ரொம்ப சவுண்ட் கம்மியா கேக்குது போனோட வால்யூம் வேணா இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க சோ இப்ப நம்ம பேச போறது வந்து பாத்தீங்கன்னா சமையல் பத்தி பேச போறோம் இப்ப நீங்க உங்க உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில எந்த மாதிரியான உணவுகள் சமக்கிறீங்க எந்த மாதிரி ச த்தான உணவுகள் வந்து வீட்ல இருக்கிறவங்களுக்கு சமைச்சு தருவீங்கன்றத பதிவு பண்ணுங்க
ஆ ஓகே சார் சொல்றேன் சார் சார் நான் காலையில மார்னிங் பாத்தேனா தம்பிக்கு தம்பிக்கு வந்து எனக்கு பையன் அப்பா அம்மா இவங்களாம் இருக்காங்க பாத்தா கால்லே வந்து இடியா ப்பம் செஞ்சு வப்பேன் அடுத்த ஒரு நாள் பாத்தேன்னா கூழ்ழு நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டு தான் செய்வேன் அதுக்கு இடியாப்பத்துக்கு தேங்கா பால் வெச்சு செஞ்சு குடுப்பேன் மதியம் பாத்தோம்னா மதியம் கீரை வகை கொஞ்சம் நெறைய நான் கொடுப்பேன் செஞ்சு முருங்கை கீர இந்த மாரி நான் கிராமத்துல தான் இருக்கேன் கீரை வகை நெறைய செஞ்சு கொடுப்பேன் சாம்பார் சாதம் வச்சு ச்சு கூட்டு பொரியல் பீட்ரூட்டு இந்த மாரி நெறையா வச்சி குடுப்பேன் ஈவினிங் சண்டே இந்த மாரி லாம் பாத்தோம்னா மீனு நெறைய வாங்கி கறியோட வந்து மீனு நெறைய வாங்கி தம்பிக்கு நான் சமைச்சி குடுப்பேன் சார் இன்னொன்னு பாத்துரா மீன் வறுத்தலாம் அதிகமா குடுக்க மாட்டேன் நல்லா கொழம்பு வச்சி இந்த மாரி குடுப்பேன் ஆ மட்டன் அதிகமாக குடுப்பேன் சார் தம்பிக்கு சூப்பு வச்சி இந்த மாரி குடுப்பேன் க்கிறது
சூப்பருங்க சூப்பருங்க
வகயில நா எல்லாமோ அந்த மாரி ஆ அந்த காகில அட போட்டு குடுக்கறது இந்த மாரி எல்லா பண்ணி அம்மாவுக்கு எல்லாருக்குமே குடுப்போ கீர அதிகமா நா யூஸ் பண்ணுவே சார் மதிய டைம்ல கீர நல்லா கீர வகன்றது கிராமத்துல எங்க எல்லா எடத்துல கெடக்கிறது இந்த முருங்க கீர அதிகமா சுண்டி குடுக்கறது சாம்பார் வச்சி குடுக்கறது த பையனுக்கு நல்லா ஹெல்தியான ஃபுட்டா நா குடுத்துட்டு இருக்கே சார் சண் டே இந்த மாரி டைம்லலா ஆ மீனு மீனு நெறய குடுப்பேங் சார்
ஓகே ஓகே சூப்பர் மேடம் அதாவது பாத்தீங்ன்னா நீங்க வந்து கிராமத்துல இருக்கீங்க ஒங்ளுக்கு எளிமையா கெடைக்க கூடிய கீர வகைகள சமச்சு நல்லா சத்துணவா குடுக்குறீங்கன்னு சொல்றீங்க அ அது மாதிரி மேடம் கேக்குதுங்ளா நா பேசுறது ஹலோ
சார் கேக்குது சார் ஹலோ
மேடம் நீங்க ஒரே எடத்துல நின்னு பேசுங்க டவர் கெடைக்கிற எடத்துல நின்னு பேசுங்க சரிங்ளா
ஓகே சார் ஓகே சார்
ஓகே மேடம் இந்த கால் வந்து நம்ம பத்து நிமிஷோ பேசுன பெறகு ஒரு ஒரு வந்து ஒரு நோட்டிபிகேஷ னு மாறி ஒண்ணு ஒங்ளுக்கு காட்டு அதுல வந்துட்டு நீங்க நம்ம பேசுபோது எந்தவித நாய்ஸு வர்ல பர்சனல் இன் ஃபர்மேஷன் எதுமே அதாவுது அ உள்ளடக்கமா எங்ளுக்கு நம்மளு டைய சொந்த ஆ தகவல்கள் எதுவு பரிமாறிக்கொள்ளல பண்ற மாறி குடுங்க ரேட்டிங் குடுக்கு போது நீங்க ஒங்ளுக்கு என்ன ரேட்டிங் தோணுதோ அந்த காலுக் இந்த காலுக்கு ஏத்த மாறி ரேட்டிங் குடுங்க செரிங்ளா ஏன்னா நீங்க குடுக் குற தகவல் வந்து சரியா இருக்கணு நம்ம பேசுபோது கொடுத்து இந்த கால் முடிஞ்ச பிறகு ஒரு பாக்ஸ்ல வந்து ஒங்ளு ஓபன் ஆகு அதுல வந்து சில கேள்விகள் கேப்பாங்க காரியால இருந்து அந்த காரியால நீங்க வந்து அதுக்கான ஆ சரியான தகவல் இப்ப நம்ம பேசிருக்கோ இல்லைங்ளா இந்த பத்து நிமிஷோ
ஆமா சார்
அந்த பத்து நிமிஷத்துக்கான அத பத்தி கேப்பாங்க நீங்க அதுக்கான ஆன்சர் மட்டு சொல்லுங்க ஏன்னா இப்ப நம்ம பேசுபோது எந்த விதமான இரைச்சலு இல்ல இரைச்சல் இருக்க கூடாது அதுதா வந்து ரூல் அது மாறி இரைச்சல் இல்லன்றத குடுங்க மறக்காம
ஆ கண்டிப்பா குடுக்குறே சார்
ஓகேங்க ஏதாவுது இப்ப சத்தான உணவுகள்ன்னு பாத்தீங்ன்னா எங்க தரப்புல நீங்க சொன்ன மாறிதா எங்க அக்கா இருக்காங்க எங்க அக்கா வந்து குழந்தைங்களுக்கு நீங்க சொன்ன மாதிரி கூழ் வகைகள்
நாங்க வத்தல் போட்டு இந்த வந்து விக்கிற வத்தல் அந்த மாறிலா வாங்க மாட்டோ சார் நாங்களா அரிசி இதெல்லா இது பண்ணி கடைல அ மிஷின்ல அரச்சிட்டு வந்து அதுல பெருங்காயோ இந்த மாறி அரச்சு கெழந்தைங்களுக்கு வத்தல் அத செஞ்சு குடுக்றது தேங்காய் எண்ணெய்லே பொறிச்சு குடுக்கறது மத்தபடி கடைல வாங்குன எண்ண கூட நாங்க யூஸ் பண்ண மாட்டோ தேங்கா எண்ணய்ல பொறிச்சு குடுத்து நாங்களா நாங்களா பண்றது சார் எல்லாமு வீட்ல அதிகமா வீட்ல நாங்க யூஸ் பண்ற பொருள் தா சார் கடைல அதிகமலா வாங்கி எதுவு யூஸ் பண்ண மாட்டோ சார்
கண்டிப்பா கண்டிப்பா மேடம் நீங்க சொன்னது வந்து வெளில வாங் வாங்குறது வந்து அவ்ளோ ஆரோகியமா இரு இருக்காது நீங்களா நம்மளா சமச்சு அத சாப்புடு போது அதுக்கான ஊட்டச்சத்து சரி
எல்லாமோ சார் இந்த மொளகாத்தூள் அரச் சாலு சார் சமையலுக்கு மெளகாத்தூள் அரைப்பே சார் அதுல கருவேப்புல அ பெருங்காயோ ம மெளகு சீரகோ இந்த மாறிலா அ கிராமத்தில என்னென்ன இருக்கோ அதெல்லா வச்சு அரச்சி நாங்க அத கழிச்சு அதை யூஸ் பண்ணி சாப்ட்றோம் சார்
கண்டிப்பா கண்டிப்பா மேடம் சரியா சொன்னீங்க அதாவது கிராம ப்புற வாழ்கைன்றது கொஞ்சோ ஆரோக்கியமானது இல்லைங்களா
ஆ ஆமா சார் கண்டிப்பா சார் ஈவ்னிங் டைம்ல வந்து சார் எங்க வீட்ல கொய்யா மரம் எல்லாம் நெறையா இருக்கு ஒரு பன்னண்டு மணி ஒரு மணிக்லா ஆயிடுச்சுன்னா எளநீ வெட்டி கொடுத்துருவேன் தம்பிக்கு குடுத்துட்டு கொய்யா பழம் இருக்கு பறிச்சா இயற்கையாகவே பறிச்சி அப்டியவே நாங்க குடுக்கறது
சூப்பர்மா சூப்பர்ங்கமா கண்டிப்பா இந்த மாதிரி இயற்கை சார்ந்து வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு சொல்றீங்க இல்லீங்களா
ஆமா சார் கண் ண்டிப்பா சார்
கண்டிப்பா மேடம் நீங்க இப்ப சொன்னீங்க இல்லைங்களா அ அதாவது ஊர்ல வந்துட்டு கெடைக்கக்கூடி தெல்லா சமச்சு தந்துட்டு இருக்க அப்டின்னு சொன்னீங்க கீரைகள்ல வந்துட்டு எந்தெந்த கீரைகள் வந் து எந்த மாதிரியான உணவுகள் நீங்க அன்றாட சேத்துக்றீங்களா இல்ல இந்த மாதிரி வாரத்துக் மூணு முற அந்த மாதிரியா இல்ல ஏழு நாள்களுக்குமே ஒரு ஒரு கீரைகள வித விதமா சமச்சி சாப்ட்டுட்டு இருக்க அந்த மா
ஏழு நாளைக்குன் அப்டில்ல வாரத்துல ஒரு மூணு மெற எடுத்துப்ப சார் ஈவ்னிங் டைம் அ மதிய லன்ச்சுக்கு வந்து முருங்கக்கீர அதிகமா முருங்கக்கீர கெடைக்கோ நாங்க பாத்தனா தோட்டத்துல வந்து தண்டுக்கீர வதச்சிருக்கோ அதுல வந்து மாட்டு சாணத் தோட எருவ எடுத்து போட்டு தா நாங்க வந்து அத இது பண்ணி சாப்புட்றோம் ஒரலாம் நாங்க யூஸ் பண்றது இல்லை
அது அது ஒரு டைம் அது ஒரு நாளைக் க்கி சாப்புடும் முருங்ககீர ஒரு நாளு இப்டி மாத்தி மாத்தி சாப்பறது சார் அப்றம் வல்லரைகீர தொவையல் சார் வல்லாறக் கீற தொவையல் தோட்டத்துல வச்சிருக்கோ வல்லாறக் கீற தொவையல் வச்சி பசங்களுக்கு குடுக்கறது சார்
கண்டிப்பா மேடம் வல்லரை கீரனா அதாவது அதெல்லா எப்டி டெய்லி சாப்பறீங்களா இல்ல வாரத்துக்கு ஒரு முற அந்த மாரியா
ஊறுக்கா அரச்சி வச்சு போம் சார் ஊருக்கா அரச்சி வச்சுப்போ வச்சுக்கிட்டு தேவையானப்ப பசங்களுக்கு ஏதோ கொடுக்குறோம் அதுல வச்சு குடுக்கறது சாப்பாட்ல பேசஞ்சி குடுக்குறது அந்த மாரிலா பண்ணுவோ சார்
ஓ நல்ல விஷயம் மேடம் நல்ல விஷயம் சோ நீங்க வந்து இயற்கை ஏன்னா கீர தான் நம்ம வந்து அதிகமா எடுத்துக்கணும் இல்லைங்ளா அது ஏனா அதுலதா இரும்புச்சத் சத்துக்கலே இருந்து எல்லா விதமான சத்துக்களும் இருக்கு முருங்கக்கீர எல்லா எத்துக்கிறீகளா அதாவது வாரத்துல இருந்து எத்தன நாள் ல எத்துக்கிறீங்க
முருங்க கீர வாரத்துல மூணு நாளாவது இருக்கும் சார் எங்க வீட்ல நான் அதை ஒரு டைம் வந்து சாம்பார் வச்சு கொடுத்துருவேன் அவங்களுக்கு சில பேர் சாம்பார் பிடிக்கலன்னா கீரை சுண்டி அத கொடுத்துருவ சார் சாப்டுவாங்க வீட்ல எல்லாம் வீட்ல குடுக்குறது இயற்கையான பொருள் தான் ஹெல்தி ஐட்டம் தான் சார் குடுக்கறது
சரிங்க மேடம் சரிங்க மேடம் அதாவது இப்ப மதிய உணவுகள்ல எந்த மாதிரியான வரைமுறைகளோட நீங்க சமைக்கிறீங்க அதாவது ஆ மதிய உணவுல ஆ ஒரு நல்ல ஃபுல் மீல்ஸ்
தோட்டத்துல வந்து பூசணிக்கா போட்டிருக்கோ சார் பூசணிக்கா அது வந்து மோர் கொழம்பு வெய டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க வீட்ல மாடு இருக்கு அம்மா வந்து பால் கறந்து வெச்சா அது ஒரிஜினல் தயிரு கடையிலயு அது வாங்க மாட்டோ மோர் கொழம்பு பூசணிக்கா பரிச்சிட்டு வந்து ஒரு ஒரு நாள் மோர் கொழம்பு வெச்சுருவே சார் வாரத்துல ரெண்டு மொறையாது மோர் கொழம்பு வெச்சு குடுத்துருவே வெய டைம்ல
கண்டிப்பா மேடம் அதாவது இப்ப உங்க கிராமப்புறங்கள்ல இருக்கீங்கன்னு சொல்றீங்க உங்களுக் கு அந்த ஆ பசுமை அதாவது
கண்டிப்பா சார் பசு ஆ சுத்தமான நெய் கெடைக்கு சார் நெய்யி வெண்ண ஆ இன்னு ஒன்னு பாத்தோனா சார் பப்பாளி பழோ பப்பாளி பழோ ப என்னுடைய பைய வந்து வாரத்தில ரெண்டு மொறையா சாப்ட்டுருவா நல்லது பப் பப்பாளி பழன்றது இப்ப இப்ப கிராமத்துல பாத்தா கிராமத்துல கூட கெடைக்கல சார்
ம்
பப்பாளி பழன்றது மதிய டைம்ல குடுப்பே சார்
கண்டிப்பா கண்டிப்பா மேடம் அதாவது பப்பாளி பழம் குழந்தைங்களுக்கு பழகப்படுத்த இல்லிங்களா இப்ப சின்ன வயசுலே ஏன்னா அதுல கண்ணுக்கு இப்பெல கொழந்தைகள் வந்து ஆ போன பாக்குறாங்க அதுலயே நெறைய பிராப்ளம்ல்லா வரு இல்லிங்களா சோ
ஆமா சார்
பப்பாளி பழோ இப்பயே குடுக்கறது ரொம்ப நல்லது பழக்கப்படு து நீங்க அத ஜூஸ் மாதிரி எல்லா போட்டு குடுக்கறீங்களா இல்ல அப்டியே சாப்ட்றீங்களா
இல்ல சார் அப்படியே தம்பி அறிஞ்சு குடுத்தா அத பழக்கப்படுத்திட்டே சார் நா அப்பல இருந்த பழக்கப்படுத்தனே ஜூஸல்லா இல்ல அறிஞ்சு கட் பண்ணி ஒரு பவுல்ல வெச்சுட்டோனா எடுத்து சாப்டுவாங்க சார் ஒரு ஒரு நாளைக்கி எதாவது வீட்ல இருக்கிறது தா சார் பனானா வீட்ல மரோ இருக்கு வாழ மரோ அது வந்து ஒரு ஒரு நாளைக் கி அது ஃபுல்லா தோட்ட ஃபுல்லா போட்டிருக்கோ அது ஒரு ஒரு கொல தள்ளு பனானா இயற்கையாகவே குடுக்கிறது இந்த மாரி கொய்யாப்பழோ பறிச்சி குடுக்கிறது பப்பாளி பழோ இதெல்லா ஃபுல்லா எங்களுக்கு இயற்கையாகவே கெடைக்கிது சார் அதுல எந்த மருந்து எதுமே இல்ல சார்
சூப்பர் சூப்பர் மேடம் சூப்பர் கண்டிப்பா நீங்க சொன்ன விவரங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சிறப்பாதா இருந்தது சிறப்பா இருந்தது ஆ இப்போ வந்து நம்ம பேசுறோ இல்லிங்க இல்லியா காரியால காரியால பேசின பிறகு வந்துட்டு இந்த கால் பத்து நிமிஷோ பேசணு நம்ம
ஆமா சார்
பத்து நிமிஷத்துக்கு பிறகு இந்த கால் வந்து கட் ஆயிடு கட் ஆன பிறகு உங்களுக்கு அந்த ஒரு பாக்ஸ் மாரி ஒன்னு வரு அந்த பெட் கருத்து கருத்து பெட்டியில சில கேள்விகள் கேக்குவாங்க
ஓகே சார்
கேள்வியில நம்மளுடைய கால் வந்து ஆ எப்படி பேசினாங்க அப்படின்றது இருக் கு நா உங்களுக்கு அந்த விவரங்கள் சொல்றே ஐம்பது சதவீதம் இப்ப நீங்களு நானு கலந்துதா பேசிருக் கோ இல்லீங்ளா நீங்க ஒரு ஐம்பது சதவீதோ பேசி இருக்கீங்க நா ஒரு ஐம்பது சதவீதோ பேசி இருக்கே இல்லீங்ளா
ஆமா சார்
அது மாதிரி ஒவ்வொரு கருத்து பெட்டிக்கு நீங்க அதுக்கான சரியான விடையை வந் து தேர்வு பண்ணணு செரிங்களா
ஆ ஓகே சார் கண்டிப்பா சார்
அதுக்கப்பறோ வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து நீங்க வந்து வேற வேறு வே வேறு வேறு நபர்கள் அதாவது உங்களுக்கு காரியா மூலமா வேற ஒரு நபர்கள் கால் பண்ணாலு நீங்க எடுத்து பேசலா
ஆ ஓகே சார் கண்டிப்பா பேசுறே சார்
உங்ககிட்ட பேசுன்தல ரொம்ப சந்தோஷம் மேடம்
ரொம்ப நன்றி சார் உங்கள்ட்ட பேசுத எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார்
ம் மிக்க நன்றி மேடம் நன்றி
மிக்க ஆ தேங்க்யூ சார் நன்றி சார்